சோ
கேக்குதா ஆ சொல்லுங்க நானு ஒருத்தங்கிட்ட பேசுனே இப்பல்ல ஒரு ரெண் நாள்ருக்கூ அவிங்க அவிங்க வந்து ஜாயின் பேஃமிலியா அவிங்க அம்மா வீட்டுஸ் சைட்ல இருக்குவீங்க தம்பி வந்து எதோ தனியா போயிட்டாங்ளா தனி குடுத்தனோ போயிட்டாங்ளா அதுக்கு அவங்க என்கிட்ட சொல்றாங்க என்ன நாங்க எங்க போனாலு எங்க மாமியார்ட்ட சொல்லிட்டு போறோ அவிங்க எங்க போனாலு சொல்ல மாட்டேங்றாங்க கேர்ளா போயிருக்காங்க விஜயவாடா போயிருக்காங்க எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போனு ல அவிங்க சொல்லிட்டே போல
ம் ம்
ஆ அவிங்க எதாவது ஸ்டேட்டஸ் போட்டாதா இல்லனா ஸ்டோரி போட்டாதா தெரியுது அப்புட்ன்னாங்க ஓ அப் அப்டிங்ளாங்க அப்டினு எனக்கு இருந்துச்சு நா எனக்கு என்னனா அவிங்களே தனியா போயிட்டாங்க ஏ சொல்லிட்டு போனு
ஆ ஆ ஆ ஆமா
எ
கரெக்டான விஷ்யோ கரெக்டான விஷ்யோ
இப்ப ஜாயிண் ஃபேமிலியா இருக்கீங்க இல்ல ஒன்னா இருக்கீங்கனா சொல்லிட்டு போலா அவிங்களே தனியா போய்ட்டாங்க அவிங்க ஏ சொல்லுணு
ஆமா
ஆ இவிங்க வீட்ல இவிங்கள எங்கியுமே விடமாட்டாங்களா
ம் ஆ
எங்க போ எங்கேயாது போலானு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னாலுமே எங்க மாமியார் வந்து தல சுத் சுத்துது நெஞ்சு வலிக்குது அந்த பரிதாபங்கள்ல நடக்குல
பரிதாபங்கள்ல வ நடக்க வேண்டா இப் இப்போ அழகே அழகு நாடகத்ல நடக்குது ப
ஓ அந்த மாரி பண்ணுவாங்ளா
அ அ ஆ
அதனால நாளைக்கு போறோனா இன்னிக்கு நைட்டுதா சொல்லுவாங்ளா எங்க மாமியார்கிட்ட
அஹும்
அவிங்க சொன்னாங்க எனக்கு அதா தோணுச்சு அவிங்க ஏ சொல்லுணு ஒன்னா இருந்தா சொல்லலா தனியா செப்பரேட் ஆயிட்டாங்க அவிங்க ஏ சொ சொல்லுனு எதிர்பாக்குறாங்க ஆ
சில பேருலா அப்டிதான்ப்பா
அதா
என்னதா இருந்தாலுமே ஆ அப்டிதா அவங்க மாம்னா மாமி யா பையெ அப்டிங்கும்போது எல்லா அப்டிதா எல்லாருமே அப்டிதா
இது எனக்கு இப்ப டக்குனு ஒன்னு வருது இவன்தா எங்கியோ பலமா அடிவாங்கிருக்
ஹ ஹ ஹ
அந்த மாரி பேசிட்டு இருக்க நீ இப்போ
ஏ நீ மூணார் போயிருக்கிறியா
இல்லெப்பா எங்க வீட்ல கூட்டிட்டு போனாலே கோவில் கொளம்தா கூட் டிட் போவாங்க
அஹா கிளைமேட் அங்கெல்லா எப்டி இருக்குனா செம்மையா இருக்கு சில்லு ரொம்ப சில்லுனு இருக்கு குளுரூ வெயிலு அடிச்ச கொல்லிமலதாபா போல கொல்லிமலதா லாஸ்ட்டா ப்ளான் பண்ணிட்டு இருக்கோ திருச்சி இருந்து கிட்ட அப்டின்னுட்டு இருந்தாங்க அதா ப்ளான் பண்ணிட்டுரு
ஓ கொல்லிமல நாமக்கல்ல இருக்கு கொல்லிமல நாமக்கல்ல இருக்கு இல்லினா சேலம் வந் வந்தாக்
அதுதா அந்த வேல தா அப்டிதா அப்டிதா போலா அப்டினு சொல்லிட்டு அங்கிருந்து போறதுவே கொஞ்சொ கிட்டதா அப்டின்னாங்க ம் சம்திங் என்ன கன்ஃபார்மா எனக்கு
இங்க பக்கத்துல இருக்குன்தா பேரு எனக் கொல்லிமல சின்ன வயசுல போனது மற்புடியு ப்ளான் போட்டுட்டு இருக்கோ எப்
என்ன இருக்கங்க என்ன இருக்கு
கோவில் இருக்கு அருவி இருக்கு
கோயல விட்டு வேற எதுவு வேண
அருவி இருக்கு அந்த ஃபுல்லா இந்த நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஊட்டி கொடைக்கானல்ல எப்படி அந்த இதெல்லா இருக்கும்ல ரொம்ப அந்த மாரி இருக்கணு இப்ப அவ கொழந்தைக்க தும் க்கம் வருது
ஸ்டே பண்ற மாரி இருக்குமாங்க
நல்லாருக்கு
ஓஹோ ஊட்டி கொடைக்கானலல்லா வந்திருக்குயா
நால் நாந்தா சொல்றன்ல ஏ இங்க பக்கத்துல ஒன்னு அதுல்ல இங்க பக்கத்துல சேல இருக் கு சேலத்தில் இருக்க ஏற்காடுக்கே இன்னு போல என்ன பத்தல ஆனா கன்னியா யாகுமரி போயிருக்கே ராமேஸ்வரம் போயிருக்கே அங்கேல்லாம் போயிருக்கே இந்த மாரி இதுக்கு தா போனது
ஆ ஆ பாத்தியா நா போன எடத்துக்கு நீ போனதுல நீ போன எடத்துக்கு நா குழந்தலயே எல்லாப் பக்க சுத்தனு ஆ நானு போனதுல்ல ராமேஸ்வரம் இந்த இதெல்லா பாம்பன் பால இதெல்லா பாக்குன
அதெல்லா பாத்துட்டே ரெண்டைம் பாத்துட்டே
ம் ம் நான் போனதில்லை நான் பாக்கோ நா அதெல்லா பாகக்கணு அப்டின்னு சொல்லிட்டு
ஓகே
மூணுரே நல்லாருக்கு செம்ம ஜாலியா இருக்கு கிளைமேட்டுனா க்ளைமேட் அப்படி ஒரு க்ளைமேட்டா இருக்கு
ஆ
மழ பெஞ்சதுனாலு குளிர் அடிக்கு அவ அப்புறோ எப்டி தெரியுமா மின்னாடி யார் போறாங்கன்னே தெரியாது லைட் போட்டுதா போகோணு அந்த மார அந்த அளவுக்கு ஜில்லஸ்சு அப்டி இருக்கு குளிர்னா குளிர் பயங்கரமா குளிராருக்
ஓ
நாங்க ஒரு ஹாலிடே போயிருந்தோம்மா ஆக்சுவலி அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நாங்க கார் வாங்கதுக்கு எங்களுக்கு வந்துட்டு ஆ கூப்ட்ருந்தாங்க இந்த மாரி ஹாலிடேஸ்ல இருந்து நாங்க கூப்புறோ நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ண வே ன நாங்க என்ன சொல்றோன்னு வந்து அ கேட்டுட்டு நீங்க ஃபிரீயா வந்து டு உங்களுக்கு ஒரு கூப்பன் குடுப்போ நீங்க ஸ்டே பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு நாங்க போனோ போனா எல்லா பக்க இந்த மாரி நெறையா பக்க கூப்ட்ருக்காங்க கூப்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மா இந்த காபி டீ குடிச்சு இந்த மாரி அந்த ஹாலிடேஸ்சு நீங்க வந்துட்டு இயர்லி இவ்ள எடுத்து ட்டீங்கன்னா இவ் இயர்லி வந்து உங்களுக்கு இவ்ளா நீங்க எவ்ளோ நாலா ட்ரிப்பு போட்டீங்கன்னா இங்க வந்து நீங்க போய் தங்கிக்கலா அப்டின்னல்லாஸ் சொல்லுவாங்க இவ்ளோ காசு கட்டுங்க ஒன் லாக் கட்டுங்க டூ லாக் கட்டுங்க அப்டின்னுல்லா சொல்லுவாங்க நாங்க அதெல்லா ஆண்டா அப்டின்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரீயா குடுக்கப்பன்னு சொன்னீங்கள்ள கூப்பன் குடுங்க அப்டின்னு சொல்லி வாங்கின்னு வந்துருவா அப்புறம் மறுபுடி போன் பண்ண போன் எடு க்க மாட்டாங்க அந்த கூப்பன அதெல்லா இல்ல நீங்க ஜாயின் பண்ணாதா அப்டி அப்டின்னு சொல்லிஸ் சொல்லிருவாங்க உ அந்த மார ஒரு டைம் என்னாச்சுன்னா ஆ எங்க வீட்டுக்காரு ஒருத்தர புடிச்சுட்டாரு ஒருத்தவங்க வந்து இந்த மாரி பேசிட்ருந்தாங்க கூப்ட்டு வச்சு பேசிந்தே எங்க டைமும் வேஸ்ட் டு நீங்க கூப்பன் குடுக்குறே ஃப்ரீ கூப்பன் நீங்க ஜாயின் பண்ணலன்னால ஃப்ரீ கூப்பன் குடுப்பீங்கன் தான சொன்னீங்க அப்டின் சண்ட கட்டி கூப்பன் வாங்கிட்டாரு
ஆ
அவருக்கு அந்த ஹெட்டுக்கு கோவம் வந்துருச்சி ஆ நாங்க ஏமாத்துறவங்கல்லா இல்ல நாங்ளு குடுப்போ அப்டின் சொல்லிட்டு குடுத்தாரு குடுத்துட்டு நாங்க மூணாருக் க்கு அந்த மார்தா போயிந்தோ ஒரு ரெசாட் போயிந்தோ செம்ம ரெசார்ட் அது ஹைஃபையான ஆ ஃப்ரி அங்க போயி தங்கர்து ஆனா இதுக்கு மட்டு காசு எதுக்கு சாப்பறக்கு
ஓ
ஹோட்டல வந்து கொஞ்சந் தூர வந்ததுன் சொல்ற ஆ அ டூ டே டூ நைட்ஸு
ஓ
டூ நைட்ஸ் ஸ்டே பண்ற மார அப்றோ வந்துட்டு அங்க போ போயிட்டு வந்து து என்ன ஆச்சின்னா இந்த மாரி ஸ்டே பண்ணிட்டோ போயி சும்மா வந்து லாபி கீழ நிக்கும் போது அவுங்க புக் பண்ணி புக் பண்ணி குடுத்தாங்கல்ல அந்த கார்டு கொண்டு போய் குடுத்துட் டு இது பண்றக்கு செக் இன் பண்றக்காக வெயிட் பண்ணிட்ருந்த சரி ஹோட்டல் இருந்துச்சு அப்டின் சொல்லிட்டு அதோட சேந்துதா இருந்துச்சு ஏ போய் பாத்தா அவ்ளா பிரைஸு நாங்க ஆக்சுலி தௌசண்ட் டூ தௌசண்ட்லாதா ரூம் எடுப்போ பட்ஜெட்டுனா பட்ஜெட்ல எடுக் போறதா இருந்தா நாங்க நார்மலா வெளிய போறோம் அப்டின் சொன்னா வந்து தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண் ன்றடு இல்ல டூ தௌசண்ட் மேக்சிமம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரடு பட்ஜெட்ல இருக்கு நாங்க எடுக்கற்து அவங்க வந்து ந்த சாப்பாட்டுக்கே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு வச்சிர்ந்தாங்க பாத்துக்கவே அப் ஆமா வெளியவே சாப்டுக் க்லா அப்றோ அ எதுக்கு ஆமா இது ஹைபையான ஹோட்லு வந்து இதுக்கு மட்டு நீங்க கட்டி ஆகோனு அப்டின் சொன்னாங்க ஏ எதோ தௌசண்ட் கட்டூனு அப்டின் சொன்னாங்க ஹைஃபையான ஹோட்லு நீங்க தௌசண்ட் கண்டிப் பா கட்டோனு அப்டின் சொன்னாங்க சேரி வேற வழி இந்த தௌசண் அ தௌசண் நாங்க கட்ட வே எதுமே கட்ட வேண்டியதில்லன்னு நீ நீங்க ஏ இப்டி கட்ட சொல்றீங்க அப்டின் சொன்னா இல்ல இது கம்பல்சரி அப்டின் சொல்ட்டாங்க. அப்பறோ கம்பல்சரின் சொல்லிட்டு அதுல வேணா நீங்க என்ன பண்லானா தௌசனுக்கு நீங்க என்ன வேணா சாப்டுக்கலா அ இல்லாட்டி கீழ வந்து கேம்ஸிருக்கு கேம்ஸ் வெளாடிக்கலா
அ
அப்டின் சொல்லி சொல்லிட்டாங்க.
செரி
அப்றோ அந்த தௌசண்க்கு நாங்க என்ன பண்ணோ அதுதா சொன்னல ஒரு ரு சாப்பாடு ஒரு பிரியாணியே அங்க தௌசண் போட்டு வெச்சிருக்காங்க. நாங்க ஒரு பிரியாணி வாங்கி என்ன பண்றது அப்பறோ மத்தியானோ அப்பறோ செக் ஆ செக்கின் பண்ணிட்டு அப்பறோ மத்தியான வெளிய போய் சாப்ட்டு வந்துட்டோ வெளிய சாப்ட்டு வந்து டு நைட்டு ஆஹ அ வெளிய சாப்ட்டு வந்துட்டோ அப்றோ அன்னிக்கி ஆஹ சுத்திட்டு எல்லாமே ம மத்தியான மத்தியானோ சாப்டுட்டு போய் ரீச் ஆகரதுக்கே மத்தியான னோ ஆயிர்ச்சி அப்பறோ சாப்டுட்டு மறுபடியு சுத்தி பாத்துட்டு மறுபடியு நைட்டு சாப்டுட்டே போயிட்டோ.
ஓ
சாப்டுட்டே போயிட்டோ அந்த ஹோட்டல்ல ஆன டீ காஃபிக்கெல்லா அங்கியே எல்லா இது பண்ணி வெச்சிருந்தாங்க. வேணா நம்மளே போட்டு குடிச்சிக்கிற மாரி எல்லாமே பண்ணி வச்சிருந்தாங்க மைக்ரோவேவு அவன் இருக்குது பாலு காஃபி தூளு சச்கர எல்லாமே இருந்துச்சு எதாவ்து சூடு பண்றதாருந்த சூடு பண்ணிக்கலா அந்த மாரி எல்லாமே இருந்துச்சு அப்றம் மறுபடியு சேரி அப்டின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமு மறுபடியு அடுத்தனாலும் சுத்திட்டு அப்றோ நைட்டு நைட் மட்டு இந்த தௌசண்க்கு என்ன வண்ல அப்டின்ட்டு அப்ற தம்பி ஒரு கேம் மட்டு டு வெளாட இந்த வீசிர் எல்லா சொல்வாங்க பாரு அந்த கேம்மு இதெல்லா கொஞ்ச வெளாடா வச்சு அவங்ளு கொஞ்சம் ஒரே ஒரு அமௌண்ட் எடுத்துக்ட்டு ரொம்ப நேர வெலாடா வச்சுட்டாங்க ஒரு ஒரு ஒ ஆஃப் நெவர் தா வெலாடனு ஒரு கேம் ஒரு அமௌண்டுக்கு பட் அவங்க டூ அவர்கள் விட்டுட் டாங்க அந்த மாரி அப்ற தம்பி வெளாண்டுட்டு அப்ற மேல வந்துட்டு சரி நைட்டு மட்டு சாப்டு போ அப்டின் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்லா அப்டின் போய் பாத்தா எதோ மீடியமா இருக்கறதல்ல ஆட்ரு போட்டோ ஆட்ரு போட்டா அந்த ஈக்குவலா அந்த அமௌண்ட்க்கு ஈக்குவலா போயிடுச்சு ஏதோ ஒரு பிரியாணி ணீ சப்பாத்தி சம்திங் கிரேவி இது மட்டு போட்டோ ஆட்ரு போட்டு ஆ ரொம்ப டே டியா இருந்துச்சு ஆ ரொம்ப டேஸ்ட்டியா இருந்துச்சு அப்ற வீட்டு இது ரூம்கே கொண்டு வர சொல்லிட்டமா அப்டி பேக் பண்ணி குடுத்துந்தாங்க அந்த பேக்கிங்கே அவ்லோ அட்டகாசமா இருந்துச்சு எப்பாடி அப்டின் நனைச்ச ஹைஃபையா இருக்கறது அப்டின்ட்டு அப் நைட் கேம்ப் போட் ருந்தாங்க டிஜே இருந்துச்சு எல்லா இருந்துச்சு இது இன்டோர் கேம்ஸ்ஸு அவுட்டோர் கேம்ஸு உல்லுகுல்லேயே நறைய இருந்துச்சு பெரிய ஹோட்டல்லு
ஓகே ஓகே
போய் அப்ற இது பண்ணிட்டு வந்துட்டோ அவர் அவர் விடுவனா அப்டின்ட்டு இன்னொரு ஆள அனுப்பி இந்த மார எங்க ஹோட் எல்லா எப்டி இருந்துச்சு அப்டின்னு கேட்டு ஒரு பீ ஃபீட்பேக் வாங்கி கெலம்பர நேரத்தல பீட்பேக் வாங்கி ஆ ஜாயின் பண்ணிக்கீங்க அப்டின்னு சொன்ன நாங்க சரி நாங்க கெலம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு எதுவாருந்தா சொல்றோம் அப்டின்னு சொல்லி கெலம் வந்துட்டோ அதுக்கப்புறோ கால் இப்போ அந்த ஃப்ரீ கூப்பன் எப்டி கடைச்சுது அந்த ஜாயின் பண்ணிக்க ஜாயின் பண்லி ன்னால குடுக்ரே அப்டின்னு சொன்னாங்கல்ல அதுக்கப்புறம் மறுடியு அவ அவர் அந்த அவர் ரோசம் வந்துதானே அந்த கூப்பன கொடுத்தாரு மறுடியு ஆள் அனுப்புட்ருந்தாரு ஜாயின் பண்ணி எப்டியாவது ஜாயின் பண்ண வைக்கோணனு அப்டின்ட்டு இந்த ஹோட்டல்ஸ்க்கு மட்டுமே ஒரு ரொம்ப ஒரு அளவுக் ஒரு அளவுக்கு ரொ ரொம்ப ஹைஃபைன ஹை பைனு சொல்ல முடியாது ஒரு அளவுக்கு மீடியமான அது நல்லா இருந்துச்சு ரூம்ஸ் எல்லா இந்த இந்த இதுக்கு மட்டு ஸ்டே பண்றக் மட்டு ஒரு வர்ஷத்க் வந்து நா வந்து ஒன் லே் தேட்டி தௌசண்ட் எப்டி கட்ட முடியு
நம்மளுக்கு அங்க போற வேலருந்தா ஓகேங்களா
எங்கேயாவது ஸ்டே பண்றது அதாவது நீ டூருக் போம்போது இந்த அதாவது து அவங்க சொல்ற ஹோட்டல்ஸ்ல வந்து நீ போய் ஸ்டே மட்டு பண்ணிக்கலா சாப்பாடு கெடயாது அ இது சைட் சீங் கெடயாது எதுமே கெடயாது ஸ்டேக்கு மட்டு நூத் ஒரு லட்சத்தி முப்பதாயிரமம்மா இல்ல அதுக்கு புக்கிங் பண்ணுன்மா அதுக்கு புக் பண் ன்மா ஒரு ரெண்டு மாஸ்க்கு மின்னாடி மூணு மாஸ்க்கு மின்னாடி எல்லா புக் பண்ணுமமா அதுக்கு முன்னாடி எல்லா
ஏ அதுக்கு நானு காசு கொடுத்துட்டே போயிருவனே காசு குடுத்த தயங்க்குவே ஆ நீ ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி ஒரு வேல நம்மளால போ
ஆ அது வந்துட்டு அது என்னென்ன சொல்லுவாங்க தெரிமா மான்சூன் மான்சூன் சீசனு அதனல ஃபர்ஸ்ட்டே புக் ஆயிரு அது அவங்க அவங்க வந்து இதுல வந்து மூணு விதமா பிரிச்சிருப்பாங்க மி